ஹலோ ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க?
ஆ நாங்களா தூங்க போறோங்க இப்பதா ஆ கேக்குதுங்ளா ஹலோ?
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
ஆ எப்டி இருக்கீங்க? ம் நீங்க கே நல்லா இருக்கு கேக்குது
நல்லாருக்
எப்படி இருக்கீங்க வீட் ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க
ம் ஆ எல்லாரும் நல் லா இருக்காங்க அப்புறம் என்ன சாப்
யே விட்டுட்டு போயிட்டோம் கதைய
ஆமா சொல்லுங்க பேசுங்க என்ன என்ன கதை விட்டோம் நம்ம ஓ செரி செரி செரி மறந்தே போச்சு அப் புளிங்களா
மா ஆமா இப்ப தெளிவா வெளாவறியா சொல்றாங்க பாங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ பேசலா பே தூங்கிட்டாங்க
அதுதான் பேசுனதே பேசுனா ஒரு மாரி போர் அடிக் போல
ஆமா ஆமா ஆமாங்க
அப்போ வேற ஏதாச்சும் பேசலாமா
ம் உணவு ஏ ஏக்கில வேற என்ன
இந்த மாரிலா நடுவுல பேஸ் பேசக் கூடாதுங்க
ஆ நீங்க தானேங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஆ கேக்குதா
என்னனுட்டு என்ன்னங் ஏ இப்பிடி படுத்துரீங்க ஹலோ கேக்குதா
ம் கேக்குது கேக்குது கேக்குது இப்போவும் ஆ நீங்க வந் து உங்க கல்யாணம் பண்ணி இருக்கீங்கல அவுங்க சைட்டுல எது மாதிரி திருமணம் அவங்க வீட்டு சைடு இப்போ நறையா எடத்து எல்லாம் பாரம்பரியம்மா பண்றாங்க ஆ அந் ஆ மூண் நாள் கல்யாணோ ஆ நா நா அஞ்சு நாள் கல்யாணோ அது மாதிரி இவங்கஸ் சைடுல எது மாதிரி பண்ணாங்க பண்ணுவாங்க அது மாரி சொல்லுங்க
ஒரு நிம்ஷோ இருங்க
ஆ சேரிங்க
ம் எம் பைய பாருங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா இவன வெச்சுட் நா எப்டி பண்றது ஃப்ரீயா இருக்கன் வெளிய வந்த
ம் ம் ம்
கிரௌண்டுக்கு போலான் பாத்தா வெறும் பசங்களா உக்காந்துருக்கானுங்க எங்க சைடுல திருமணம் வந்து நா எப்டிஸ் சொல்றது லவ் மேரேஜ்ன்றதுனால ஒரே நாள்ல முடுச்சுட்டோ பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஆ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பந்தக்கால் நடுவாங்க பந்த கால் நலங்கு வெக்கிறவங்க நலங்கு வெப் இருப்பாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு ஃபஸ்ட்டு அம்மா வீட்டு நலங்கு அதுக்கப்புறோ அத்தைங்க அக்காங்க தங்கச்சிங்க
ம் ம் ம்
இப்டி ஒத்த படையில வரணு அதுக்கப்புறோ லாஸ்டா வீட்ல இருந்து பொண்ணு போறப் ப்ப தாய் மாமன் நலங்கு வெப்பாங்க
ம்
அப்புறோ இங்க இருந்து பொண்ணு அழிச்சிட்டு போய் மாப்புள்ள வீட்ல விடனு நாங்க பொண்ணு வீட்டு சைடு இப்ப ஒரு கல்யாணம் பண்ணோ அதா சொல்ற
சேரி சேரி சேரி
அப்புறோ அங்க அவுங்க அங்க போ நம்ப இங்க இருக்குற வரைக் இப்பதா நம்ப இது அப்புறோ அவங்க பொண்ணு ம் கூட்டிட்டு போய் மாப்பிள்ள வீட்ல விடுறதுனால அவுங்களோட முறப்படி இதெல்லாம் செஞ்ஜாங்க
அப்படிங்களா
ம் நைட்டு வந்து நிச்சயதார்த்தம் வச்சுக்புட்டாங்க முன்னாடி வை
ம் ம் ம்
வண்டிங்க வற போது இன்னும் ஒன்னு தான் இருக்கு அதான் நைட் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட் அடுத்து ரிஷப்ஷன்னு ம் வெரைட்டி ரைஸ் தான் போட்டோ போட்டாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் எல்லாமே
நைட்டு வெரைட்டி ரைஸ் ஆ ஆ ஆ அத அத அது மாதிரி காலைல ம் ம்
ஆமா காலையில வந்து நாளா நலங்கு வச் சுட்டு என்னென்ன வரது வச்சுட்டு அவசரம் அவசரமா களம்பி கல்யாணம் ரெடி பண்ணி கல்யாணம் பொண்ணை ரெடி பண்ணி மண மேடையில விட்டா மண மேடையில சில பல சாங்கிய சம்பிரதாய ங்கள் செய்வாங்க இந்து கல்யாண முறைன்றதுனால அந்த ஐயர் நல்லா இரு சொல்லி சொல்லி சொல்லி நல்லா பண்ணாரு ஆனா
ம் ம்
அப்புறம் ஒரு ஆறு ஆறைக்கா நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டிடுவாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் திரும்ப பொண்ணு வீட்டு மாப்பிளை வீட்டுக்கு போயிட்டு
நறையா சாங்கியங்கல்லா இருக்கு ம்
அதுக்கப்புறோ திரும்ப ஒரு அஞ்சு நாளைக் மறு வீடு வருவாங் விருந்துக்கு
ம் அஞ்சு நாளைக்கு மட்டுந்தானா ஓ பொண்ணு அ பொண்ணு வீட்ல இருந்து பைய வீடு அப்டி மாறி மாறி வருவாங்களா
இல்ல மாயினாய் யி ஏக்சுவலா மாப்புள வீட்லதா பொண்ணு இருக்கணு கரெக்ட்டுங்களா கல்யாணோ ஆயி போறதுனால வெளக்கு மட்டு ஏத் கத்திட்டு அவங்க திருப்பதி போற ஒரு நேத்தி கடன் இருந்ததுன்றனால போயிட்டு வந்தாங்க போயிட்டுட்டு வந்தண்ணில இருந்து கணக்கு அஞ்சு நாலு திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கு அதுக்கு நடுவுல நம்ப விருந்து சமச்சு போண்னு மூணு வேலையு
ஓ ஓ
அதுக்கப்பறம் போம்போது சீரெல்லா குடுத்து அனுப்பனு தவல
அது கல்யாணோ அப்பவே அது கல்யாணோ அப்பவே குடுப்பாங் வருச கொடோ வெச்சு ம்
அதா குடுப்போ
அந்த லட்டுல்லாம் போட்டு ஆ
பித்தள குண்டா பித்தள கொடோ டைக்சா அண்ணா கூட அதுல எல்லாத்தையு லட்டு அடுக்கணு லட்டு அதிரசோ அப்புறோ கூட்டு போய் மறுவீடு டு முடுஞ்சொன்னே பொண்ண கூட்டு போய் மாப்புள்ள வீட்ல உட்டுட்டு வருவோ அப்புறோ திரும்ப இன்னொரு மறு க்கு வருவாங்க அங்க என்ன சாங்கியோ சம்பிரதாயம் அதல்லா முடுச்சுட்டு திரும்ப இன்னொரு மறு வருவாங்க அது வந்து ஒரு நைட்டுதா இருப் ப்பாங்க நைட்டு வந்துட்டு காலைல போயிடுவாங்க
சேரி சேரி சேரி
அவ்ளதா அதுக்கப்புறோ ஒரு மூணு மாசோ கழிச்சுதா தாலி பிரிச்சு கோக்க கோப்பாங்க கோத்தாங்க. சிலவங்க ஒரு வாரத்துலயு வச்சுப்பாங்க. ஆமா ஆ
ம் ம்
நீயு உன கேக்குதா
ம் நல்லாவே
சிரிக்காதீங்கங்க.
ம்
சப்பா
நானா நீங்களா
பிரிச்சு கோக்கறது அதுல வந்து அந்த உருவெல்லா கோப்பாங்கல்ல அது பேரு என்ன நம்ம லக்ஷ் மி
லக்ஷ்மி மா அப்றோ மாங்கா
மாங்கா வாழைப்பழம்
ம்
அதெல்லா சேத்து கோப்பாங்க நம்ம வசதிக்கி தகுந்தா மாரி வாங்கி கோத்துக்க வேண்டுயதுதா. ஆஹ் அதோட முடிஞ்சுது அதுக்கப்புறோ ஆடி வரிச, பொங்கல் வரிச, தீபாவளி வரிசைன்னு வரு லைனா அதுக்குள்ளயே பிரக்னன் ட் ஆயிட்டாங்கன்னா எதுவும் பண்ண வேண்டா ஆனா ஆ அங் போறக்கப்போ சீமந்தோ பண்ணனு அஞ்சாம் மா சோ ஏழாம் மாசோ
பூ முடிக்கறது அதெல்லா வரு
அதுக்கப்பறம் ஆ கொழந்த பொறந்தவுட்னே அதுக்கு சீர் செய்யணு கொழந்த பொத மொத பொறந்த நாள் வரைக்கு அதுக்கு சீர் செஞ்சுனு இருக்கணு பொண்ணு வீட்டுக்கு அதுக்கப்பறமா இருக்கு காது குத் து மொட்டடிக்க எதிர்பாக்காத வீடுங்கனா பரவால்ல எதிர்பா க்கிற வீடாந்தா என்னத்த பண்றது அவுங்க ரொம்ப மியா அவுங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ரொம்போ
அப்டிங்கிளா இப்பவே வா
ஆமா இல்லா இது செய்ல இவ்ளோ நா க போடல அவ்ளோ நக போடல இவ்ளோ போடலன்ட்டு எல்லிதா ஹு அதுதா அப்டே போது பாப்பா பழக்கவா
சி பெரிய விஷ்யமா இரு க்கு இந்த காலத்துல இதெல்லா எதிர்பாக்கறாங்க
உங்க வீட்டு சைடு எப்டி நீங்க எதுமே பேசலா நா மட்டு பேசிட்ருக்க
சைடும் அதே மாரிதா நீங்க சொன்ன மாரிதா என்ன ஆ அந்த கல்யாண ஆனா ஒடனே வந்து அவுங்க வீட்டுக்கு கூட்டிடு போம்போது ம் பாலி விடு வாங்கன் சொல்லுவாங்க அது வந்து ஒரு கொள டி போவாங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு தண்ணி சாதம் ஆ அப்புறம் வந்து அது வெங்காயம் அதெல்லாம் வச்சுட்டு ஆம் வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு மூணு வாட்டி கூப்பணும்
ஓ ஆமா ஆமா அதுவும் பண்ணாங்களே எங்க அக்காக்கு சொன்னாங்க எதோ மாப்பள கொவுச் சுட்டு போய் உட்காந்திருப்பாராம் நம்ம கூப்பிட்டு வற்புறுடுத்தி சாப்பாடு குடுக்கணுமா அப்படித்தானே
ஆமா ஆமா
ஆ நீங்க சொல்லுங்க அந்த கதைய
அ அப்ப கூப் கூப்ட்டோமா அப்ப வந்து அவுரு வந்துட்டாரு
கழனில வேலை செஞ்சிருப்பாரு ஆ கழனியில வேலை செய்வாங்க அவுங் கள கூப்ட்டு நம்ம சாப்பாடு போடணும் அவுருவந்து நம்ப ஆ அப்புறோம்
ஆ அது அப்ப வந்து அது ஒரு போட்டி மாதிரி பொண்ணு அவுங்க வந்து ராஜ்யம் இருக்குமா இல்ல இவுங்க பண்ணுவாங்களா அது மாதிரி ஆ வந்து அவுங்க வந்து சாப்பிட்டுட் சாப்பிட குடுத்துட்டுவங்கன்னா பையன் அவு அவுங்க வந்து பண்றமா போல வீட்டு அது சாப் புட வந்து நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா நம்பராஜ்யம் தான் அப்படின்னு ஆ
ஓ அந்த மாதிரிதான் ஆ
ஆமா அதுக்கு அப்புறமாவும்
சேரி சேரி அப்புறம்ங்க அத அப்புறம் பேசலாம்
ஆ ஆ
சேரிங்க சேரிங்க சேரிங்க நா அடுத்த கால்ல பேசலாம் நன்றி வணக்கம் ம்